ஹலோ கேக்குதுங்ளா கேக்குது கேக்குது ஏ தம்பிதா சுசு வந்துட்டு போல அங்க ரெஸ்ரூம் பேயிருக்கா
ஒ
லைட்லா போட்டு எல்லாத்தையு ஒட
திட்ட மாட்டாங்ள போன் பேசிட்டு
எங்க அம்மா ரூம்ல இருக்காங்க சோ நா ஹால் இருக்கிற பாத்தாங்கபோல சோக் ஒன்னு இல்ல பாத்துட்டுதா போனாங்க
ம் உங்களுக்கு என்னப்பா நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க பேசுவீங்க இதுவு பேசுவீங்க இதுக்குமேலயு
எல்லா ஆக்வேர்டா பாக்குறாங்க நீ வேனா போன் பேசிக்கிட்டு அப்டின்
ஓ ஓ ஆக்வேர்டா பாக்குறாங்களா இல்லாட்டா மட்டு நீங்க பே சாமே இருப்பீங்க பேசிட்டு தான இருப்பீங்க ஏதாவது ஒன்னு
ஆமா அதுக்கு தா பாக்குறானுங்க இதுக்கு தா பாக்குறானுங்க இவ என்ன படிக்கவே மாட்டறா எப்ப பாரு போணு ஏம்மு லேப்டாப் ஒட சுத்திகிட்டுருக்கா இவ என்ன பண்ண போறான்னு தெரில அவனுக அப்டியே ஒரு மாரி எலக் காரமா பாக்குறானுங்க எனக்கு ஒரு மாறியா இருக்குது ஆனாலு படிக்கணுன்னு தோணவு மாட்டங்கிது
அப்ப வந்து அவங்க வந்து நீங் அவங்க உங்கள எலக்காரமா பாக்கல நீங்க தா அவங்கல எலக்காரமா பாத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க
புரித
எனக்கு அவ்ங்க வந்து உங்கள எலக்காரமா பாக்கல நீங்க உங்களோட திமிரு பக் படிக்கணுன்னா படிக்கலா நீங்க தா படிக்காம இருக்
அததா சொல்ற நா அவனுங்கள எலக்காரமால்லா பாக்கல அவனுக்குதா என்ன பாக்குறானுங்க நா செரி அவனுங்க படிக்கிறானுங்க அப்டின்னு சொல்லிட்டு நா டிஸ்டர்ப் பண்ண மாட்டே விட்ருவே ஆனா அவனுங்க தா கேம் வெளாடுறது வந்து அப்டியே பாப்பானுங்க எப்பாரு இதே உட்காந்துருக்கனு
ஓ அப்டி சொல்றியா ம் கேம் ஆட்ற டைம்ல கேம் ஆடணு படிக்கிற டைம்ல படிக்கணுன்னு நா சொல்ல மாட்டே ம்
அத நீங்க அப்புடிதா சொல்லணு எனா அதா நெஜோ நா இப்டி இருக்க கூடாது எனக்கே தெரியுது ஆனா நா எப்டி இருக் ட்ட பாத்த
ஏ அப்புடி இருக்கீங்க அப்போ கரெட்டா படிங்க
அதா என்ன பண்றதுனு தெரில எனா பயமா இருக்கு கடே
நா பாருங்க எதா சொல்றேல ஃபோக்கஸ் ஆன் யூர் கெரியர் டோன்ட் கேல்ஸ் அப்புடின் சொல்றது பட் நீங்க நா உங்களுக்கு என்ன சமா சொல்லுவெ ஃபோக்கஸ் ஆன் யூர் கரியர் டோன்ட் கேம் அப்புடி சொல்லிக்கலா ஒரே கேம்ல இருக்கீங்கள எல்லாரு கேல்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து கேம்ல தா சொல்லனு நாங்க
எனக்கு படிக்க நா என்ன பண்ண நானே படிக்க மட்டு பிடிக்கவே மாட்டீங்குது
ஓ படிக்கற்த தவிர வேற என்ன வேணா பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க அப்டித்தான
இல்ல இல்ல இப்ப அதுவு எனக்கு இப்போ இல்லன்னு தோணுது
ஓ அப்டி க்ளியரா சொல்லனுங்க
எனக்கு என்ன பண்றது நா பேசாம சூசைட் பண்ணிக்க போறே
ஐய்யோடா இதுக்கெலாமா சூசைட் பண்ணிப்பாங்க என்னங்க நெட்வொர்க் கரக்டா இல்ல இவ்ளோ நேரோ கரக்டா இருந்துச்சி இப்போ திடீர்னு என்ன ஆச்சி நெட்வர்க் ஆவ் என்னங்க
ஆ வருதுங்க தூக்கமோ தூக்கோ வருது ஆனா தூங்க கூடாது இந்த மனசு ரெண்டு கொட்டாயி வந்திருச்சி அதுதா ஏன்னே தெரில எனக்கே ஆமா ஆமா தூங்க மாட்டே தூங்க மாட்டே நீங்க தூங்க போலயா மணி மணி ஒன்னு மேல ஆவுது மணி என்னே
இல்ல மணி வன் டுவல் தேர்ட்டி நையன் பன்னன்ர இல்லங்க பன்னண்டே முக்கால் ஆக போது டைம் பாக்க தெரியுமாங்க
அம்மா ப்ரோ
நுப்பத்தி ஒம்போது
எனக்கு இப்ப டைம் ஃபிக்ஸேட்டு
ம் அப்ப வந்து இது பன்னன்ரன் சொல்லக்கூடாது டுவல் தேர்ட்டியா டுவல் ஹவர் லைக் வந்து பன்னன்ரனு சொல்லிக்கணு ஏனா டென் மினிட்ஸ் லைக்
சேரி போய்ட்டு போது து ஆரம்பிச்சுச்சு நா தா நாப் நாலுக்கு மேல போனாதா நா முக்கான் சொல்லுவே அந்த செக் கேன்டி டிஜ்ட்டுக்கால் இந்த ஆட்டுக்கப்புறோ வர டிஜிட் வந்து நாலுன்னு போச்சுனாதா நா மு க்கான்னு சொல்லுவே த்ரீல இருந்துச்சுன்னா தேர்டின் தா சொல்லுவே நானு
ஓ அப்டி நாங்களா அப்டி சொல்ல மாட்டோ முப்பது இருந்தா தா அர்ற முப்பத்தஞ்சு வரைக்கோ அதா சொல்லுவோ அதுக்கப்புறோ இருக்குதுல்லா வந்து முக்கால் ஆவ போது அப்டியே சொல்லிக்குவோ
ஆ அப்டிதா நம்ம என்ன ஒக்காந்து இந்த வேலையா பாத் கத்துக்குட்டு இருக்கோ கரெக்டா எக்சாட்டு டைமு சொல்றதுக்கு நா வெட்டியா சுத்திகிட்டு இருக்க ரேண்டமா ஒரு டைம் அட்ச்சு வுட்டா போதோ எதோ இப்ப பனெண் இப்பனா ஒரு பன்னெண்ட்ரை எதோ ஒர்க் இருக்கு அப்டீன்னு சொல்லிட்டு நா பன்னெண்ட்ர ஆயிட்ச்சுன்னு சொன்னேனனா பரவால்ல பன்னெண்ட்ரைக்கு ஒன்னோ இல்ல எப்டி ஆனாலு கெட் ட்டி தா அதுக்கு நா பன்னெண்ட்ர சொன்னா என்ன பன்னெண்டே காலுனா இன்னா பன்னெண்டு முக்கான்னு சொன்னா என்ன என்ன பண்ணாலு வேஸ்டுதா ஆமா
செரி செரி நல்ல விஷ்யோந்தா
எல்லா நேரமோ நம்ம அக்யூரட்டா சொல்லணோனு அவசியோ இல்ல நம்ம என்ன ரோபோட்டா
உம் ஓகே ஓகே லைக் உங்க ஊர்ல மழை இருக்கா வெயிலா மழையா
இங்க வந்து மழ இல்ல ஆனா எ ஃப்ரெண்டு சொன்னா அங்க அண்ணாநாகர் சைடுல மழ பேய்ஞ்சிட்டு இருக்குதா
உம் இங்க வந்து எப்டி இருக்குனா நேத்து ஈவினிங் போல கொஞ்சோ மழை பேஞ்சுது அதுக்கப்புறோத்துல வந்து ஃபுல்லா கூலா இருக்குது நேத்து நைட்டு கூலாதா இருந்து இன்னைக்கு கூலாதா இரு
ஓகே ஓகே
காலேஜ்ல இருக்குற அந்த ஃபேன்காத் லைக் எங்குளுக்கு ஃபேன் கூட கெடையாது மூணு ஃபேன்தா இருக்கு அதுவு சென்ட்ரல் பெஞ்சு கிட்ட மட்டு இருக்குது ஆனா வெளி வர காத்துல என்னோட மூ க்குல இருக்கு நுனி மூக்கு வந்து அப்டியே ஜில்லுனு ஆயிடுச்சு நல்லா மூக்கெல்லா அடிச்சுக்கிட்டு தி திரும்ப வந்து தை நமக்குதா தைலோ இல்லாமே இருக்க இருக்க வராதே சோ வந்து தைல டப்பாவ எடுத்து அப்டியே ஜம்முன்னு ஃபுல்லா பூத்திட்றுந்த
உம்
ம் தைலோ ஸ்மெல் இது பண்ணிருக்கீங்களா எவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா
தைலமா நா அதுக்குல்லா அடிக்ட்டு அடிக்ட்டு அடிக்டட்
செரி நால்லா அங்க வந்து பத்து செகண்ட் வெரிக்கோ காலேஜ்ல வெச்சு
நா கண்ணுல பாத் தைலத்த பாத்துட்டன்னா கைலயே வெச்சுப்பே அது அது பாக்காத வெரிக்கோ வுட்ருவே கண்ணுல பாத்துச்சு கையில தேய்சுச்சுன்னா கையில தேய்சச்சுனே பத்துனுர்ப்ப
எ கிட்ட ஏ பேக்கெட்லதா கெடைக்குது காலேஜ் பேக் பேக்கெட்ல தூக்கி போட்டு வெச்சிருக்கறே போட்டுட்டே இருக்குதுக்கு போய் பஸ்ட்டூ எப்டீன்னா பஸ்ட்டு ஒரு பெரீய பாட்டில் இருந்தது
அதுவு இல்லாம இந்த இப்ப புதுசா வந்துச்சுனா இந்த டூயின் ஒன் க்ரோ ஒன் அத கையில போட்டுட்டு கீச் செயின் மாரி சுத்திக்கிட்டே இருப்பனா டெய்லியு வச்சுட்டு இருப்பனா கையில தா இருக்கு மோஸ்டா அப்டியே அப்டியே பாக் கெட்ல கையவுட்டா இந்த இது எலும்ச்ச பழோ வச்சிருக்க மாரி அது ஏ கையில வெரல்ல சுத்திப்ப விரல்ல வச்சுட்டு பாக்கெட்ல கை வுட்டு வச்சுப்ப எப்பெல்லா தோணுதோ அப்ப எடுத்து அப்டி ஒரு ஒரு அப்டி ஒரு இழு இழுத்துட்டு அவ்ளோதா பத்துருவ
ஒருத்தி வந்து ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர்ல வந்து ஒரு சிறிய போட்டு இது கொண்டு வந்தா நெனக்கிற
எத்துட்டு எக்ஸாம் ஹால்ல நா எல்லா எக்ஸாம் ஹால்லையு யூஸ் பண்ணிட் இருந்த திடீர்னு ஒரு சார் ஒரு எக்ஸாம் ஹால்ல தம்பி இதெல்லா யூஸ் பண்ண கூடாது அப்டின்னாரு நா சொன்ன சார் நா எல்லா எக்ஸாமுக்கு இது யூஸ் பண்ற அப்டின்னா தம்பி நா அதுக்கு சொல்லப்பா இக்குக்காக நா சொன்ன ச்சா எக் எக்ஸாமுக்கு சொல்லல நானு நீ எக்ஸாம் ஹால்ல நா அவருன்னு நெனச்சுக்கிட்டாரு சேரி நா நெனச்சுக்கிட்டே எக்ஸாம் ஹால்குள்ள எத்துட்டு வரக்கூடாதுன்றாரு அப்டின்னு அவரு சொல்றாரு இல்ல இல்ல நீ இததா யூஸ் பண்ணாத இது வந்து ஒடம்புக்கு நல்லது இல்ல அப்டின்னு சொல்ட்டு போனாரு
அப்டி சொல்லிருப்பாங்க நாங்கெல்லா வந்து, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பெரிய பாட்டல் பாத்துருக்கீங்ல்ல அக் சாயில் பெரிய பெரிய பாட்டில் எனக்கு அத கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே செகண்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் ஃபுல்லா ஆ எல்லாரு சேந்து தீத்துகீட்டோ நா ஒரு மூணு பேர் சேந்து தீத்துத்துக்கிட்டோ அவ்ளோ தூரோ டெய்லி ரெகுலர் நியூஸ் அது போட்டாதா அப்டியே ஏதோ சொர்க்க வாசலுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு
ஆமா அப்டிதா இருக்கு இப்ப எனக்கு நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்டியே டெம்டாகுது இப்ப நா தேட போற எடுத்து எங்கருக்குனு தேட போற
ஐயயோ நா சும்மாதா சொ எங்கிட்ட இருக்கு ஏ பேக்ல கெடக்கு
இது ஏ பேகுலதா கெடக்கு போய் எடுத்து
சரி சரி
அது நா யூஸ் பண்ணிட்டே இருப்பனா திடீர்னு நியாபகபத்தி வுட் ஏ
அ ஆ ம்
அதோட ஸ்மெல்லு இப்ப எனக்கு அப்டியே மைண்ட்ல வருது
நல்ல ஸ்மெல்ல அது வந்து நரம் முன்னாடிபட்டு இது போத
ஆமாமா போததா அது இப்ப நா அது எங்க இருக்கனு நா தேடி எடுக்கறதுக்குள்ள போதுபோதுன்னு ஆயிரு
ம் உங்க ரூம்மெட்ஸ்ல்லா தூங்கிட்டாங்ளா
ஆ எல்லா தூங்கிட்டானுங்க ஒருத்த வந்து உக்காந்து படோ பாத்துக்கிட்டு இருக்கான்னு நெனைக்கிறே இல்ல அவனு தூங்கிட்டா அவனு படுத்துட்டா
சரிதா எல்லாரு சேம் கிளாஸா இல்ல வேற வேற கிளாஸா
இல்ல சேம் கிளாஸ் இல்ல அப்பப்போ மாறு இது வந்து நாங்க வந்து கால் பண்ணி போட்லா அப்டின்னு போவோ டைம் டேபிள் வந்து நாங்கதா சூஸ் பண்ணுவோ
ஓகே
அது வந்து டைடேபிள் எப்டின்னா வந்து டிக்கெட் புக் பண்றா மாரி ஒரு டீச்சரஸ் நம்மளே சூஸ் பண்ணி அந்த டீச்சர்ற சூஸ் பண்ணு அதனால சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்ககுள்ள டி க்கெட் அ த ஸ்லாட்டு வேற வேற ஸ்லாட்டு போய்ச்சா அத்னால ஒரு ஒரு க்ளாஸ் ஏ ரூம் க்ளாஸ் வருவா ஒரு ஒரு க்ளாஸ் வேற வேற க்ளாஸ் வருவாங்க அந்த மாரி
ஒ அப்பிடி என்னோட என்னோட பெரியமா பொண்ணு போயிருக்குது லைக் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாதா படிக்க போயிருக்கு எங்க போயிருக்காங்க சொல்றனா ஜார்ஜியா போய்ற்காங்க யூரோப் தாண்டி படிக்கிறாங்க லைக் அவுங்க வந்து படி படிக்கிறதுக்காக யூரோப் போயிருக்காங்க லைக் சம் லாக்ஸ் இருக்கு லாக்ஸ் லாக்ஸ் இருக்குங்க க்ரோர்ஸு இருக்கு தெர்ல செவன்ட்டி சம்திங் இருக்கு சொன்னாங்க செவன்ட்டி ஆர் எயிட்டி
நல்லா படிப்பாங்களா
ஆ நோ நோ லைக்கு டுவே டுவெல்த் மார்க்கூட த்ரீ எயிட்டி சம்திங்தா சென்னைலலா பாத்தாங்க காலேஜ் பாத்தாங்க லைக் அவேங்களுக்கு வந்து எல்லா ஃபெஸ்லிட்யு வேணுமா ஜிம்மு சூப்ப மார்க்கெட் ஹேர் சலூனெல்லா வேணு சொன்னாங்க சோ அவுங்களுக்கு அப்டியு பாத்தாங்க ஒரு ஹாஸ் ஒரு சென்னைல ஒரு எடோ அவுங்க கொஞ்ச லக்சரி சோ வந்து அப்டி பாத்துருக்காங்க தென் அவுங்க வந்து இங்க படிக்க மாட்டே சொன்னத்னால இப்போ வந்து ஜார்ஜியா ஈரோப் தாண்டி படிக்
எனக்கு ஒருத்தி யா யா
ஆ
கேவா
லைக் செவன்டி ஒன் ஒரு பெர் செம்க்கு வந்து செவன்டி லாக்கு அங்க வந்து க்ளாஸ்லா ரொம்ப கடையாதா லைக் நீங்க சொன்னீங்கல்ல அந்த மார்தா மேம் யாரா ஒரு ஹாஃப்னார் கூப்டுவாங்களா அவ்ளதனா அது வந்து மெசேஜ் வருமா இந்த அன்னைக்கு மட்டு ஹாஃப்னார் க்ளாஸ்னு சொல்லுவாங்களா சோ அந்த ஆஃப்னார் க்ளாஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்பியு ஹாஸ்டல் வந்துர்லா ஹாஸ்டல் ஆர் வெளிய சுத்திக்லா
அ
அவுங்களுக்கு அவ்ளதா க்ளாஸ் அங்க
ஓகே ஓகே
அதுக்கு இங்க எவ்ளோ பெட்டர்ங்க
ம் அதுக்கு எவ்ளோ பெட் டருதா அவுங்க பணக்காரங்களா இருக்கலா இங்க வந்து கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு அதுலியே நா வந்து இப்டி இருக்கே நானு
மோஸ்ட்லி அவுங்களுக்கு இ எம் ஐலா உண்டு பட் வந்து அவுங்க வந்து அந்த எடத்துக்கு போறே சொன்னனால அவுங்க அப்பா அம்மாவு சேந்து லைக் ஜார்ஜா ஈரோப் தாண்டி சென் அனுப்பி விட்ருக்காங்க அவுங்க இருக்க ஹைட்டுக் லா நாங்கலா கால் தூசி வர மாட் லைக் அவுங்க செவன் ஃபீட் சம்திங் இருப்பாங்க உங்களோட ஹைட்டா
ம் ஐயோ ஏங்க கெடைக்கிலமா
ஓகேங்க நமளுக் குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும்